கேக்குதுங்களா இப்போ
க சிஸ்டர்
இல்ல அ
ஹலோ
ஆ அ நெட்வொர்க் கொஞ்சோ கம்மியா இருக்கிற மாரி இருக்கு ஆ கேக்குதுங்க
ஆ என்ன பண்றீங்க
இப்பதா ம மத்திய சா மத்திய சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கே
ஓ
நீங்க சாப்ட்டாச்சிங்களா
பட்லியா
இன்னு சாப்பிடல லீவ்ன்றதுனால அப்படியே காலையில சாப்பாடே லேட்டு அதனால செரி மத்திய சாப் பாடு லேட் பண்ண நீங்க சாப்ட்டாச்சீங்களா
நா சாப்ட்டே
என்ன சாப்டீங்கா
என்ன நா ரசோ அப்புற கோசு பொரியல் சாப்ட்டே நீங்க என்ன செய்றீங்க
நா சப்பாத்தி தா செஞ்சிடிருக்கே சப்பாத்தி பன்னீர் கிரேவி
சப் ஓ சரிங்க சிஸ்டர் வ இல்ல ஹவுஸ் ஒய்ஃப்பா இல்ல ஒர்க் எங்கேயாச்சு போறீங்களா
இல்ல இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்பா தா இருக்கே நா ஒர்க்கிங் போயினிருந்தே ஒரு அஞ்சு வருஷோ இப்ப விட்டுட்டே விட்டுட்டு இப்ப ஹவுஸ் ஒய்ஃப்பா தா இருக்கே
ஆ செரிங்க சிஸ்டர்
நீங்க
நான் நெர்சிங் போறேன் சிஸ்டர் காலேஜ்
அ
ம்
வந்து வீட்டே பாத்துன்னு ஒ காலு வேலைக்கு பொயிட்டு வர்றது ரொம்ப டயர்ட் ஆயிட்ச்சு சரிண்டு
ஒ
கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலன்ட்டு
சரிங் சரிங் சிஸ்டர்
ஆ எப்டி இருக்கு உங்களுக்கு நர்சிங்லா
நர்சிங்ல்லா நல்லா தான் சிஸ்டர் போகுது லீவ் விட்டுருக்காங்க
ஆ
ம்
ம்
சோ நாளே இன்னைக்கு எப்டி போச்சு டே
இன்னைக்கு ஒன்னு ஸ்பெஷலா போல அ ஓகே அண்ண கூட பின்னிட்டு அப்டியே டிவி பாத்துட்டு இருந்தேன் செரி சமக்கலா அப்டின்னு சொல்லிட்டு இப்ப தான் நான் எழுந்தேன் ஆ கிரேவி மட்டும் வெச்சுட்டுக்கறேன் சப்பாத்தி பிசஞ்சு வெச்சுட்டேன் இதுக்கு மேல தான் பண்ணணும்
அ சரிங் சிஸ்டர்
செர்தா எத்தன பேருங் வீட்டுல
எங்க வீட்ல நாங்க நாலு பேர் சிஸ்டர் அப்பா அம் மாத் வெச்சு நான் ம்
ரெண்டு பொண்ணுங்ளா எனக்கு ரெண்டு பொண்ணுங்க ம் எனக் ரெண்டு பொண்ணங்க த இருக்காங்க
ம் கால்ஜ் போறாங்களா
அ கால்லேஜ் பொயிட்டுருக்காங்
ஆஹ செரிங்
ஆண்ட ஆ நீங்க சமக்கல்லாம் சமேப்பீங்களா
சமேயக்கெல்லா தெரியாது சிஸ்டர் சாப்டவேன்னா தெரியும்
சமெக்க கொஞ்ச கொஞ்சமா கத்துக்க வேண்டியதுதானே
கத்துக்குறோன் சிஸ்டர் இனிமேத எங்க காலேஜ் போறதே கரெக்ட்டா இருக்கு
ம்
கத்துக்குணு இனிமேதா சிஸ்டர் கத்துக்குணு எதுமே தெரியாது
ஆ என் பொண்ணும் அப்டி தான் இருக்கா ஒருத்தி ஒரு பெரியவா ஏதாவது ஒண்ணு செய்வா டீ காபி வெப்பா தோச சுடுவா சேமியா நூடுல்ஸ் இந்த மாதிரி சமைப்பா ஆ சின்னாவே இன்னும் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் அவளுக்கு அவே காபி வெச்சு குடிக்க கூட செய்ய மாட்டேன்றா
அஹஹம் கிச்சன் கிட்ட வந்து நின்டு ஏதாவ்து செய்ட்டுமாண் கேட்டு ஸ்டார்ட் பண்ணாதா சமக்கணுன்ற ஆர்வொ வரு அது இங்கே அது இங்கே வரவே மாட்டேங்குது சும்மா கூட கிச்சன் கிட்ட வந்து நிக்க மாட்டேன்ட்டாங்க
அதுவு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாதனே த்துக்க முடியு அத இன்ட்ரெஸ்ட் வராம எதையு கத்துக்கவே முடியாது
அது கரெக்ட் தா நம்ம நாலு பேருக்கு சமைச்சு குடுக்கலனாலே நமக் கொரிக்கு போது சமைக்க கத்துக்கணுல்ல
ஆமா ஆமா கண்டிப்பா என்னைக்காச்சு நூடுல்ஸ் சமைக்க தெரியு
ஆ இப்பத்தா ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு மேகி செஞ்சுட்டாலா அது நா இவ்வளவு நாளா மேகி செஞ்சே நா உனக்கு ஒரு நாள் செஞ்சு கொடுக்கு ஏ அப்டின்னுந்தா எண்ணைய அது தண்ணில போட் த அந்த பவுடர் போட்டு இது பண்றது இதே ஒரு வேலையான்னா அதுவே இப்பதானே செய்ய ஆரம்பிச்சிருக்கே அப்டின்னு சொல்லிட்டிரு அ நர்சிங்ல்லா ரொம்ப கஷ்டமா இல்ல
கஷ்டதா இப்ப படி க்கு போது கொஞ்சோ ஈஸியாதான சிஸ்டர் இருக்கு வேலைக்கின்னு ஒன்னு போனா கொஞ்சோ கஷ்டமாத இருக்கு ம்
ம் படிக்கு போது அந்த மேன்வேல அந்த டீச்சிங் பண்றது அதெல்லா உ சொல்லி தர மாட்டாங்கள்ளே
அதுல்லா சொல்லி தரமாட்டாங்க நம்ப ட்ரைனிங்கின்னு போனோனா அப்டி சொல்லிதருவாங்கனு நினைக்கிறே தெரியல நா இப்பதா செகண்ட் இயர் போறே
ஆ ஆ
ம்
எப்டி சொல்றது இந்த ஊசி போடுறதபாத்தாவே எனக் இப்ப கூட பய நீங்கல்லா ஊசி போடும்போது
என்ன எனக்கு போட்டுக்கறதுக்கு பயோ நா மத்தவங்களுக்கு போடுவே எனக்கு நானே போட்டுக்கறதுக்கு
அ ஆ
அப்பா ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க.
ஆ சொல்லுங்க அப்பற நீங்க அங்க இப் இப்போதா காலேஜ் ஜாயின் பண்றாங்க பிளஸ் டூ முடு முடிச்சுட்டு
ஆ நல்ல மார்க் எடுத்தாங்களா
ம்
இது ஆர்ட்ஸ் அண்ட் சைன்ஸா இது ஆ அர்ஷா இன்ஜினியரிங்ல சேத்திருங்களா?
இன்ஜினியரிங்லத சேர்த்திருக்கோ
ம் அப் அம்மா என்ன பண்றாங்க வீட்ல
அம்மா ஒர்க் போறாங்க
ஆ
அப்பாவு போறாரு
ஓ
ம் அப்றோ எங்கேயாச்சு டூர் போ போ போனீங்களா லேட்டஸ்டா
எங்க டூர் லா போல சாமி படம்த்துக்கு தா போனோ எங்கே சின்னவ மட்டு டூரு போயிருந்தா அ பேங்களூர் போனா அ நாங்க ரெண்டு பேரு சினிமாக்கு போயிட் ரெண்டு நல்லாருந்தது படோ
ம் உங்களுக்கு புடுச்ச ஹீரோ
இப்டி எல்லா இல்ல எல்லாருமே எல்லாரு படமும் பாப்ப நல்லாருந்தா பாப்ப இல்லன் நா பாதில போரடிச்சா வந்துருவ
ஆ
ஏ சூரியா படோனா நெறையா டைம் பாப்பா எங்க சின்ன பொண்ணு அம்மா அந்த பாட் த்த லைனு அடுத்த டைலாக்கு முதல் கொண்டு அப்டியே கரெக்டா சொல்லிட்ருப் பாப்பா
கு
நாம அந்த மாதிரி எல்லா இல் உங்களுக்கே என்ன பிடிக்கு
எனக்கு வந்து விஜய் தளபதி விஜய் புடிக்கு ஹீரோயின்ல வந்து சாம் சமந்தா புடிக்கு
ஆ படம்னா
பாடோனா இப் இப்ப போ இப்ப நா போல எங்கேயு வெல்லயே போல நா வீட்லயே தா இருக்க காலேஜ் கூட போறதில்ல இப்பெல்லா
ம் ஏ லீவா இல்ல நீங்க லீவ் போட்டுக்குறீங்களா
நா போட்டுருக்க வீட்லதா இருக்க போனு இப்பத் மண்டேல இருந்தா போனு
ம்
உம் அப்றோ சொல்லுங்க
மழ எதுனா இருக்கா அங்க இல்ல வெயிலா
வெயில் தா சிஸ்டர் அடிக்கிது மழலா இல்ல தூரல் அப்பப்போ எப்பயாச்சு தூரல் போடு
அ இங்க ரெண்டு நாளா வெயில் ஜாஸ்தியாதா இருக்
ஆமா ஆமா ம் அப்றோ உனக்கு புடுச்ச சாப்பாடு சொல்லுங்க
ஆ ரசோ சாதோ சாம்பார் சாதோனா பிடிக்கு
ரசோ சாதோ நான்வெஜ்ஜா
நான்வெஜ்ஜுல மீன் புடிக்கு ம் ம் ம் அது எங்க அம்மா வக்கிற ரசன்னா ம் ஃபுல்லா ரசத்துலயே கூட சாப்டுருவோ அம்மா நல்லா பருப்பு ரசோ வெப்பாங்க ம் அதுக்கு அதுக்கே ஈவ்னிங்ல அம்மா வீட்டுக்கு போனா கூட கொஞ்சமாதுனு ரச சாதோ சாப்புடுவே சாப்புட்டிங்கதா போவோ சேர் அங்க ர ருசார்ந்ததுனா சாப்டுட்டு வந்துருவோ
அந்த அளவுக்கு பிடிக்குமோ ம் சரி ம்
என் நா எனக்கு கொஞ்சோ புளிப்பு ஜாஸ்தியா இருக்கு அ இல்லாட்டினா புளிப்பு இல்லாம இருக்கு அந்த மாதிரி இருக்கு ஆனா அம்மா வந்து கரெக்டா பாங்க அது எப்டிதா வைப்பாங்கன்னே தெரில பருப்பு ரசோ வச்சாலே நல்லாருக்கு சாதா ரசோ வச்சாலு நல்லாருக்கு
ஆ
அந்த கை பக்குவோ எங்களுக்கு வரல சாம்பார் கூட நல்ல தா பண்ணுவாங்க
நீ கத்துக்க வேண்டியதான அவங்ககிட்ட
இது இல்ல ஒரு சிலர் டேஸ்ட்டு இன்னொருத்தருக்கு வராது அஹ நம்ப கத் அதுன்னா கூட அவ்ளோ வராது என்னைக்காவது ஒரு நாளைக்குதா நல்லா வரு சில டைம் கொஞ்ச நாள் பக்கமே அம்மா வீடு இருக்கிறதுனால சாம்பாரு ரசோ அதுலா செஞ்சு எடுத்துட்டு வந்துருவாங்க நாங்க சாதம் பொரியல் மட்டு செய்வோ
ம் பக்கத்து பக்கத்துலயே வீடா
பக்கத்துல இல்ல ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போணு ஹ ஹ அது சொன்னா செஞ்சு அப்பா கிட்ட குடுத்தம்ச்சிருவாங்க
ம்
ஓ வாங்கி வாங்கிருவோ
அப்றோ நீங்க என்ன சமையல் சூப்பரா செய்வீங்க
நானு வெஜிடேபிள் பிரியாணிதா நல்லா செய்வ
ஆ
ஒ
நான்வெஜ்ஜில
நான்வெஜ்ஜு மட்டன் கொழம்போ சிக்கன் கொழம் சிக்கன் கிரேவி மாத்தி வெப்ப
ம்
செரிங்க நன்றி செரி
ஆ செரிங் சிஸ்டர் ம்